ஹலோ
சொல்றீ
கேக்குதா
உனக் கேக்குதா
ஓ கேக்கு அ என்ன பண்ற
இவ்வளோ நேரோ எல்லா வேலையு முடிச்சுட்டு இப்பதா ரெஸ்ட் எடுத்துட்ருக்க
என்ன வேல
ஆ கூட்டி வாரி தொடச் ச்சு வுட்டு தண்ணி எல்லா புடிச்சு வச்சு பாத்தர கழு வி எல்லாத்தையு பண்ணிட்டே அதுக்கப்பறோ உக்காந்து சீரீஸ் பாத் துட்ருந்த எங்க அம்மா வந்து இப்ப ரெண் நாளா வேலைக்கு போயிட்டிருக்குடீ
என்ன வேல
இந்த காய்கறி எல்லா ஒரு கவர்குள் ட்டு கெட்டி வச்சு அத அப்டியே கொண்டு போய் விக்குவாங்கள அதுக்கு வேண்டி அந்த கவர் எல்லாத்தையு போட்டு வைக்கிற வேல
ஒ தெருஞ்சுது இங்க அந்த நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அங் கூட பண்ணுவாங்க அதான அங்க பண்ணிட்ருந்தாங்க
வர்றதுக்காச்சு
ம் ஓ தம்பிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிருச்சா
நெஞ்சாலே
மத்தவங்களுக்கலா
மத்தவங்களுக்கெல்லா ஓப்பன் ஆயாச்சு
ஓ ஏன்னே அத கட்டி முடிச்சுட் தா ஓப்பன் பண்ணுவாங்களா மேல
என்னது என்ன கட்டி முடிச்சுட்டு
மேல கெட்டிட்டு இருக்காங்கல
கெட்டிட்டு இருக்காங்களா நம்ம இருந்தமே அதுக்கு மேலயா
ஆமா ஃபர்ஸ்ட்லருந்தே கெட்டிட்டு தான இருந்தாங்க
ஆ ஆமா ஆமா நம்ம தண்ணி எல்லா வந்து கீழ கூடி வருமே
ஆ அதுதா
ஆ
கெட்டிட்டாங்களா
தெரியல அவங்களுக்கு யூனிஃபார்ம் இப் இப்பதா அளவு அளவு குடுத்திருக்காங்க அப்ப அதனாலதா லேட் ஆக்குறாங்க நெனைக்கிறே நம் அவளுக்கு லேட்டா தா தெறந்தாங்க
ம் ஓ யூனிஃபார்ம்லே தச்சு போட வேண்டிதான
போடி லூசு
அதயென்ன பண்ணுவ
அது ஒண்ணு பண்ண மாட்ட அது அப்டியே கொடக்கட்டு அங்க
ம் என்னோடதுயிந்தா
என்ன பண்ணிட்ருக்க
ஆ சுமா படுத்துட்டுருக்கே
ம்
ம்
காலேஜ் ஓப்பனு
ட்வெண்ட்டி நைன் வந்து ஏதோ ஃபங்க்ஷனாமா
ம்
அப்றோ தேட்டி தா கிளாஸ் எல்லா ஆரம்பிக்குமாமா ஆனா டுவெண்ட்டி நைன் கண்டிப்பா வரணுமா ம்மா
ஒருவேள ஒருவேள இந்த ஃபரெஷஸ் டேவா இருக்குமோ
அது இருக்கறது ஒரு நாலு செவுறு அது செவருக்குள்ள ஃபரெஷ்ஸ் ரொம்ப சின்ன நம்ம ஸ்கூல் வந்து கா நம்ம ஸ்கூலே வந்து காலேஜா இருந்த எப்டிருக்கு
நம்ம ஸ்கூல் மாரிதா இருக்குமா
அதா
போடி பாவண்டி நீயி
உனக் கெடச்சிருச்சா
இல்லடி இனிமேதா இனிமேதா போன்ல்லா பண்ணுவாங்க கவுன்சிலிங் போட்ருக்கன்ல
ம் இத நம்ம கூட ம்
நா சும்மா இந்த காலேஜ் இருக்கல்ல ரத்தினம் கு
ஆமா
ரத்தினம் காலேஜ்க்கு போன் பண்ணி பாத்த ஃபோன் பண்ணி பாத்தப்போ இந்த கம்யூட்டர் சயிஸ் இன்ஜினியரிங் எவ்ளோ வருனு கேட்டா கவுன்சிலிங்ல போனாலே ஒன்னு எழுவத்தஞ்சு இல்ல ரெண் ரெண்டு லட்சோ ஆகுமாமா அயிக்கி எங்க போறது நம்ம
நம்ம ஸ்கூல்ல தா அவுங்க ஏதோ என்ன ஹெல்ப் பண்றோ ஹெல்ப் பண்ணுவோ அதெல்லா வாங்கி தருவோன் சொ சொன்னாங்க
ஆம்மடி சொன்னாங்கடி ஆனா ஒண்ணுமே பண்ல
அங்க போய் கேட்டு பாரில்லேன்னா
என்னன்டி அவங்களே ஒண்ணுமே பண்ணல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லல நம்மளாப் போய் கேக்க முடியுமா
இல்ல அவுங் சொன்னாங்களா உங்களுக்கு பேனு இல்ல நா வந்து நீ போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வேணு அப்டி சொல்லிப்பாரு ரு அந்த ஒருத்தர் இருப்பாருல்ல வெள்ள கலரா கொழந்த மாரி
வெள்ள கலராவா
ஆ வெள்ளையு வெள்ளையு போட்டு வருவார்ல தோப் மெதுவா பேசுவார்ல ஒன்ற மண் நேரத் அ அவரு கிட்ட போய் கேட்டுப்பாரு ஹா அவுரு கிட்ட போய் கேட்டுப்பாரு
அவரு கிட்டயா
ம்
நம்ம கூட ந நம்ம கிளாஸ்ல செகண்ட் ரேங்க் எடுத்தால்ல ஒரு புள்ள
அந்த புள்ள வந்து ஏதோ ட்ரஸ்டுல நம்ம கிளாஸ்ல ஆனா இப்ப ஒரு டுவல்துல செக கெண்ட் ரேங்க் எடுத்துருக்கால்ல ஒரு புள்ள ஆ அந்த புள்ள அ டுவல்த்துல எ ஃபீஸ் கெட்ட முடியாம ஏதோ ட்ரஸ்ட்டுல போய் கேட்ருக்கா இந்த மாரி ஃபீஸ் கெட்ட முடியில அப்டின் சொல்லி கேயட்டதுக்கே அ அந்த நம்ம கரஸ்பாண்ட் டுரு வந்து அந்த புள்ளைய புடிச்சு அந்த திட்டு திட்னாரு
எதுக்கு
அதாவ்து ஃபீஸ் வந்து என்னது அதிகமா இருக்கு அந்த மாரி வந்து சொன்னா அந்த ட்ரஸ்ட்டுல இருக்குறவங்க வந்து கரஸ்பாண்ட்ர என்ன நெனைப்பாங்க
அந்த மாரி ஒரு இதுல அவர அவ வரு புடிச்சு இந்த புள்ளைய போட்டு திட்டு திட்டுன் திட்டி இருக்காரு என்னய நா போயி அவர்ட பேசறதா
இப்பிடி கேளு இந்த மாரி எனக்கு கவுன்சிலிங் வேணு அப்டின்னு அவரு தான சொன்னாரு எத்தன் டைம் சொன்னாரு உங்களுக்கு ஏதுவான்னாலு சொல்லுங்க கவுன்சிலிங் ஆ வேன்னா சொல்லுங்க நா நாங்க ஏற்பாடு பண்ணி தரோ நறைய பேத்துக்கு பண்ணி குடுத்துட்ருக்கோ அப்பில்லா சொன்னாங்கல்ல
என்ன என் எனக்கு ஃபீஸு தான் பிரச்சன கவுன்சிலிங்லா எனக்கு சீட் எல்லா கெடச்சிரூ
ம்
இதா எனக்கு பிரச்சனையாருக்கு
இங்க கற்பகம்ல போய் கேட்டுப் பாறப்போ
கற்பகத்துல தாண்டி கேட்ட கற்பகம் வந்து ஒரு லட் சோன் சொன்னாங்க
ம்
அதுவாச்சும் பரவால்ல ஒரு லட்சத்துக்கு கீல எல்லா எங்கியுமே இல்லையாமா இப்போ இப்போ ல்லாம் ஒனக்கு எவ்ளோடி வருது
எனக் எனக்கத ஃபீஸ பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நாப்பத்தஞ்சுன்னு சொன்னாங்க ச செம்முக்கா இல்ல என் எதுக்குன்னு தெர்ல
ம்
நீ நாலு மாசத்துக்கு ஒரு டைம் கட்டுவாங்கள அதுக்கா இல்ல செம்முக்கான்னு தெர்ல எனக்கு
ஏ இன்ஜினியரிங் வேறையா அதுனால அதிகமா ஃபீஸ்ஸு
நம்ம கூட படுச்ச ஒருபுல்ல அந்த காலேஜ் தான படிக்குது சேந்துருக்கா
ஆம்மா
அ அந்த புள்ளைக்கு வந்து சிங்கிள் பேரண்ட் த சிங்கிள் பேரண்ட்ஸ் சொன்னனால ஃபீஸ் கம்மி பண்ணாங்ளாமா
அப்டியா அ
ம் அதுல்லாம ஆ அப்டிதா சொல்லி கம்மி பண்ணாங்ளாமா சொன்ன ஏங்கிட்ட அதுனாலதா அங்கியே போய் சேந்தா
ரத்தினம்ல ரத்தினம்ல வந்து எனக்கு வந்து ஒன்ஸ் செவன்டிஒன் கட் ஆஃபா
ம்
ஒன் செவன்டி பைவ் இருந்தா அவ்ங்க எதாது ஹெல்ப் பண்ணிருப்பாங்ளாமா ஒன் செவன்டிஒன் இருக்கறனால ஒன் ரு மண்ல
ஓ இங்க எங்க தெரிம்மா நம்ம கிளாஸ் பசங்க எல்லாரும் ஒரே ஒரு காலேஜ் சேந்துருக்காங்க தெரியுமா
ஆ
அங் அங்கெல்லா கேட்டு பாத்தியா
அங்கெல்லா இன்னு கேட்டு பாக்கல
அங்க வந்து ஃபீஸ் கம்மி தா நெனைக்றே
எ கிளாஸ்ல இருக்ற ஒரு ஒரு பைய வந்து மெசேஜ் பண்ணா ஒல்லியா மைதியா இருப்பான்ல ஒரு பைய
ஆமா அ ஒரு ரின் லிக்விட் இருக்கு அ
ஆ ஆ ஆ அதா அதா அதுதா
ஆஹ்
அவந்து மெசேஜ் பண்ணா அந்த பைய வந்து இ சி இ எடுத்திருக்கானாமா அவனுகு வந் து ஒன்னே அறுவதாமா ஒரு வருஷத்துக்கு
எங்க அந்த காலேஜ்லயா அப்போ ஒ அந்த காலேஜ்தா இப்ப நா சொன்ன காலேஜா
ஆ
அ
அதுக்கப்றோ கவுன்சிலிங்ல ஒன்னு இருவத்தஞ்சாமா
ஓ
சேரி இப்ப எதாவது கற்பகமே எனக்கு ஓகேன்ற மாரி தோணுது
ம் அங்க பாரு அப்றோ நம்ம ஒருத்தங்க வந்தாங்க எப்ப தெரிமா லெவன் த்ல நெனக்கிற ச் ஒருத்தங்க வந்து அ மலையாளத்ல பேசுறவங்க ஒருத்தங்க வந்து ஒரு அண்ணா வந்து பேஸ்னாங்க ஞாபருக்கா ஆ
மலையாளத்ல பேஸ்றாங்ளா
ஆமா ஒரு அண்ணா வந்து பேசுனாங்க இந்தப் இந்த எக்ஸாம் பத்தி நெக்ஸ்ட் என்ன பண் பண்ணலா அப்புல்லா பேசினாங்க லெவன்தல
ஞாபகல்லயே நெறய பேர் வந்து பேஸ்னாங்க
அ அ எப்டி சொல்றது ஒரு அண்ணே வந்தாரு உங்க ஊர்ருக்குல்ல உங்க ஊரு
ஆமா
அ உங் ஊர சேந்தவங்க ஒரு ட்ரஸ்ட் மார்ருக்கு த்ரீ லெட்டர் வேட்
ட்ரஸ்ட்டு மாரியா தெரியல
கரும்பு கடையில கூட அவுங்களோட இதுருக்கே தெர்லயா
கரும்பு கடையில
நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவுங்களோட அக் அ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவுங்ளோட அப்பா வந்து வாட்ச் கட வச்சுருக்காருல
ஆம்
ஃப்ரோ ஒரே ஒரு நிமிஷோ இரு சார்ஜ் இல்ல செரி கூப்பற்றே
ஆ செரி
ஆ